நல்லா இருக்க நீங்க எப்புடி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்க
இரவு உணவு
ஆ முடிஞ்சதுங்க முடிஞ்சது நீங்க
ஓகே ஆ சாப்டாச்சுங்க
ம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ஆ தோ இப்பதா ஒர்க் எல்லா முடிச்சுட்டு சாப்புட்டு முடிச்சுட்டு இப்பதான் அடுத்த ஒர்க்கு ஸ்டாட் பண்ருக்கே
ஆ என்ன ஒர்க்குங்க
அதா இப்போ இந்த ஆப்பில் பேசுறது
ம் ஓ ஓ செரி செரிங்க நீங்க ஏதோ சொல்லி இருந்தீங்க அந்த இதா ஓகேங்க
இப்ப அந்த ஆ கல்லூரி மற்றும் ஆ ஸ்கூல் பள்ளியில் ரீயூனியன் எதோ அத பத்தி பேசலாம்
ஓகேங்க நீங்க வந்து இப்பதா காலேஜ் முடிச்சிருக்கீங்ளா
ஆ ஆமா காலேஜ் முடிச்சுட்டு இப்போ ஒர்க்கு
ஓகே ஓகேங்க இப்ப நான் ஆ ஓகேங்க நாங்க வந்து எப்படி கெட்டு கெதரு இது அரேஞ்ச் பண்ணுவோ அப்படின் பாத்தீங்கன்னா ஏ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்முளுக்கு தேவையானா அவங்களோட மொபைல் நம்பர்ஸ் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வெச்சிருக்கணு சப்போஸ் வந்து ஒரு த்த ஒரு சில நம்ம மொபைல் நம்பர் நம்ம கிட்ட இல்ல அப்டின்னா நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாராவது யாராவது வெச்சிருப்பாங்க கண்டிப்பா அவங்க கிட்ட நாங்க கலெக்ட் பண்ணி இந்த மாரி அப்டின் சொல்லுவோ அதே சமயம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஃபேமிலியோட தா எல்லாருமே வந்துரு ஆ வருவாங்க
ம்
அந்த மாரி தா நாங்க ஸ்கூல்ல போயிருக்கோ இதுவரைக்கு நா ஸ்கூல்ல தா அந்த மாரி நடந்துரு க்கு எங்களுக்கு காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வாய்ப்பு கெடைக்கல ஒரு டைம் இருந்து ச்சு ஆனா நான் என்னால எனக்கு அப்போ வந்து உடம்பு சரியில்ல அதனால என்னால போக முடியல
ம் இப்ப ரீயூனியனுக்கு நீங்க எந்த மாரி பிளான் பண்ணுவீங்க எ எந்த மாதிரியான ஆ எடத்துக்கு இந்த மாரி ஒரு அ ஹோட் ஒரு கடைல பிளான் பண்ணுவீங்களா இல்ல மண்டபம் எடு த்து அந்த மாரி
இல்ல அந்த மாரியெல்லா இல்ல நாங்க வந்து டைரக்டா நாங்க வந்து நாங்க படிச்ச ஸ்கூல் தா
டோ
ஆ நாங்க ஸ்கூலத்தா ஆ ஆ கண்டிப்பாங்க அது வந்து பாத்தீங்கன்னா நா ஆ சொல்லுங்க
நாங்க பாத்தீங்கன்னா மே நாங்க பொதுவாவே எதனா ஒரு பிளேஸுக்கு போனு அப்டின்ற மாதிரி ஒரு எடத்துல பிளான் பண்ணிடுவோ இப்ப மேக்சிமம் ய பொதுவா பாத்தீங்கன்னா நெறைய எடத்துக்கு போனு அ ஆ கல்லூரி படிக்கும் போதே போனு அப்டின்ற ஒரு ஐடியால ஒரு எண்ணத்துல இருப்போ ஆனா போ முடியாது சோ இப்போ ஒர்க வேல அந்த மாரி போடுறப்போ அ இந்த மாரி டைம்ல அ இந்த மாரி நேர த்துல அத பயன்படுத்திக்கணு அப்டின்றதுனால ஒரு நல்ல ஒரு வாட்டர் ஃபால்ஸு அப்டி இல்லனா ஹில்ஸு அந்த மாரி எடத்துல பிளான் பண்ணி டுகோ ஆ நாங்க ஆ ஒரு சனி ஞாயிறு எல்லாருக்கு லீவ் இருக்கிற டைமா பாத்து
ஓகே ஒ
பிளான் பண்ணிப்போ பிளான் பண்ணிட்டு அங்க வந் சாப்ட்டுட்டு பேசிட்டு இத்தன ஒரு அ இப்போ ஒரு ஒன் இயர் ஆயிடுச்சு
சேரிங்க
ஆ கிட்டத்தட்ட எல்லாரையு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்து
பாத்து ம்
எக்ஸாம்க்கு அப்போ ஒரு எக்ஸாம் அப்பப்போ பாத்தோ அ அது அதுக்கப்புற பாத்தீங்கன்னா யாரையு யாரையு பாத்துக்கல அ தியரி எழுதம் போது கூட அவ்வளவா ஒன்னு பேசிக்கல
ம் ஓ
பேசிக்கவோ அது மாரி எல்லா இல்ல போவோ எக்ஸாம் எழுதுவோ உடனே க முடிஞ்சிரு வெளிய வருவோ கெளம்பிடுவோ அடுத்த எக்ஸாம் படிக்கணு அந்த மாரி சோ இப்போ வந்துட்டு அதுக்கான நேர கெடச்சிருக்கு ஆ பாத்துக்க பேசிக்க இந்த மாரி போனு அப்டின்றதுனால அந்த பிளான் எல்லா இப்போ ம் பொதுவா பாத்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் கால் கனெக்ட் பண்ணிடுவோ இப்போ ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா அந்த பத்து பேர்ல முக்கியமான ஒரு ஆள் இருப்பாங்க அந்த முக்கியமான ஆள் என்ன பண்ணிடுவானா எல்லாரோடையு கனெக்ட்ல இருப்பாங்க
சரிங்க
எல்லாரோடையு பேசிக்கிட்டு எல்லாரோடையு பழகிக்கிட்டு அந்த மாரி இரு ப்பாங்க அந்த ஆளுக்கு நம்ப கால் பண்ணிட்டு இந்த மாரி ஒரு பிளான் சொ இந்த மாரி போறோ அப்டின்ட்டு எதாச்சு ஒரு நிகழ்ச்சி நட த்தணு எ அப்டின்னு சொல்லி அவுங்களுக்கு நம்ப பண்ணோம்னா அவுங்க என்ன பண்ணுவானா மீதி இருக்கிறவங்க கா அப்டியே தொடர்ந்து அ தொடர்ந்து அலைபேசில நம்பள ஆ இணைப்பாங்க இணைப்பாங்க இனச்சிட்டாங்கனா அப்டியே ஒர் த்தருக்கு ஒருத்தர் பேசிப்போ ஆ இத்தன நாள் என்ன ஆச்சி அ எங்க போலா என்ன சாப்டலா சாப்ட எங்க பிளான் பண்லா சப்போஸ் ஒங்களுக் ஒங்களுக்கு எதாச்சு எங்கேயாச்சு போகணுமா அந்த மாரி எடு த்துக்கு எதாச்சு இது பண்லாமா
ஓகே ஆ
இப் இப்ப பொதுவாவே பாத்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்ச தூர தூரமா தா இருப்பாங்க ஏ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்ச தூர தூரமா தா இருக்காங்க அ காலே ஸ்கூல் படிக்கும் போதுமா எல்லா எல்லாருமே பக்கத்து பக்கத்துலயே ஊ ஊர் சுத்தியேதா இருக்கு இருக்காங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்சு காலேஜ் பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா இப்ப ஏ நாங்க வந்து ஸ்கூல் கிட் ஸ்கூல்லயே வக்கிறோ அப்டின்னா எல்லாருமே இந்த ஸ்கூல் அரவுண்ட்ல தா இருப்பாங்க இப்ப வெளிய போய் நம்ம மீட் பண்ணணும் தூரமா போகணும் அப்டின்னு யாரும் வந்து வரமாட் டாங்க அவ்ளோ தூரம் ஏன்னா எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேல இருக்கு அதாவது நம்ம ஒரு ஃபேமிலி ஆயிட்டோ அப்டிங்கும் போதே நெறைய கமிட்மெண்ட் வந்து வந்துருதுங்க அதனால யார் ரு அவ்ளோ தூரம் வந்து அது ஃபேமிலியோட யாரு வர மாட்டாங்க அதுவே ஸ் கூல் அப்டின்னும் போது நம்மளுக்கு எ இருந் அ ஸ்கூல்னாலே நம்மளுக்கு ஒரு அத முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப புடிக்கும் ஆனா படிக்கும் போது புடிக்காது ஆனா முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போகணும் அப்டிங்கிற ஒரு எண்ணொ வரும் ஆனா திரும்பி வந்து நம்ம ஸ்கூலுக்கு போக முடியாது நம்ம காலேஜ் கூட போகலா போறக்கு சான்ஸ் கெட க்கு அதாவது ஃபேமிலி ஆனதுக்கு அப்புறம் ஆனா ஃபேமிலி ஆனதுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போக முடியாது அதனால நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து தேர்ந்தெடுத்துக்குறோ அதுவே பாத்தீங்கன்னா இப்ப நாங்க வந்து எங்க கிளாஸ் மட் டுமே பிளான் பண்ண மாட்டோ ஹோல் ஸ்கூலுமே
ஓ
அதாவ்து அப்போ அ அப்டி பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு அப்பா மாரி இருக்குறவங்க கூட அந்த ஸ்கூலுக்கு வருவாங்க அந்த மாரிதா அத எப்போ பிளான் பண்ணுவோ அப்டின்னா பொங்கல் டைம்ல அதா மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் காணு பொங்கல் வரும்பாத் தீங்ளா அந்த அன்னைக்கு தா பிளான் பண்ணுவோ ஏனா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச வெளிய இருக்கிறவங்க கூட
ம்
பொங்கலுக்கு கண்டிப்பா ஊருக்கு வருவாங்க
ம் ம் நாங்க பாத்தீங்கன்னா அ பள் ளி பள்ளில படிக்ற நண்பர்கள் மட்டுதா அந்த மாரி டைம்ல மீட் பண்ணுவோ அ பாத்து பேசிப்போ அ அதே ஸ் கூ காலேஜ் பத் அ கல்லூ ரியில இருக்க நண்பர்கள் பாத்தீங்கன்னா அவ்ளோ சீக்கிரத்துல அவங்கள வந்து பா பாக்கவோ பேசவோ முடியாது இந்த மாரி பண்டக டைம்ல கூட இந்த திருவிழா டைம்ல இந்த மாரி உ பண்டக டைம்ல கூட பாத்துக்க பேசிக்க முடியாது
ஆ
அதனால அவுங்க எப்போ ஃப்ரீ அவங்க எப்போ விடுமுறை நாட்கள்ல இருக்குறாங்களோ அவுங்க எப்போ அ உ அ வேலையில்லாத நேரங்கள் அ அந்த நாட்கள்ல ஒரு இது பிளா ஒரு இது இங்க போணு அங்க போனு அப்டின்ற மாரி அ முடிவு எடுத்துட்டு அதுக்கப் அப்புறோ அவங்கள வந்து நாங்க வந்து எல்லாரையுமே கல்லூரிக்கிட்டயே வர சொல்லிருவோ கல்லூரிக்கு பக்கத்துல ஒரு ஹோட்டல் இல்ல ரெஸ்டாரண்ட் எச்சோ ஓட்டல் இல்லன்னா டீக்கடை அந்த மாரி வர சொல்லிருவோ
சரிங்க
வர சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாரு எல்லாரு வந்ததுக்கு அப்றோ எங்க போனு ஆமா எங் எங்க நம்ப பேசி வச்சிருந்தோமோ
ம்
கெளம்பிப்போ ஏன்னா ஒரு ஒர்த்தரு ஒரு ஒரு ஊர்ல இருப்பாங்க
கண்டிப்பா
அ பக்கத்து பக்கத்துல இருந்தாலுமே கொஞ்ச டிஸ்டன்ஸ் இருக்கு கொஞ்சோ
க்கும் ஆனா என்னன்னா ஒருத்தங்க ஒவ்வொரு ஒவ்வொரு சைட்லந்து வரும்போது அது ஒரு போறக்கு ஒரு என்ஜாய்மென்ட்ருக்காது ஆனா எல்லாரு ஒரே எடத்துல வந்து
ம் ஒன்னா சேந்துட்டு அதுக்கப்றம் ம் ஆமா அந்த வழில அ போயிட்ருக்கு போதே பேசிட்டு அ பேசிட்டு நல்லா கொஞ்சோ ஜாலியா அப்டியே போவோ
சரி
அ போயிட்டு அங்கருந்து நம்ம என்ன பிளான் பண்ணோமோ அந்த ரெண்டு நாள் எந்த ஒரு தொல்லைகளோ எந்த ஒரு அ வேலைகளோ எதுவும் இல்லாம
ஆ
போறோமா எதுக்காக போறோம் அந்த இந்த ஆ அ அது அந்த இத மட்டும் மைண்ட்ல ஆ நினைவ் வெச்சுன்னு அதுக்காக போவோ அந்த அதே மாதிரி நம் நாங்க பாத்தீங்ன்னா மேக்சிமம் இந்த மாரி நெறைய இதெல்லா நாங்க போனது இல்ல இங்கு பாத்தீங்கன்னா இப்போ காலேஜ்ஜி முடிச்சு ரெண்டு இது தா போயிருக்கோ ரெண்டே ரெண்டு வாட்டி தா வெளியே போயிருக்கோ பாதி நாள் இப்போ இதாயிடுச்சு வேண்டா அப்டின் அ வர முடியாத போய்ட்ருக்கு கொஞ்ச பேருக்கு அந்த மாரி அதனால அது நடக்காம போயிடுச்சு இப்போ அடுத் அத்து வர நாட்கள்ல இப்போ எல்லாருக்கும் திருமணம்
ஆ ஆமா ஆமா அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலா
ஆ இப்போ அதனாலதா ம் அந்த மாரி நாட்கள்ல நம்ம பயன் படிக்கிப்போ அப்டின்ட்டு
ஏன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா எப் அப்படி நம்ம நம்மளுக்கு ஆ தெரிஞ்ச ஃப்ரெண்ஸு நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ஸு அந்த மாரிதா அந்த மாரி ஒரு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்குதா நம்ம போவோ
கண்டிப்பா
அப்படி பாக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள சுற்றி இருக்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு தா அதிகமாக வருவாங்க அப்ப கூட நீங்க ஜாலியா மீட் பண்ணிக்கலா போகும்போது ஒன்னா போயிக்லா வரும்போது ஒண்ணா வந்துக்கலா அந்த ட்ராவல் டைம்ல நறைய பேசிக்கலா
ம்
நறைய நினைவுகள் வந்து உங்குளுக்கு மறக்க முடியாத நினைவுகளா இருக்கோ
ம் அந்த திருமணமே ஒரு எதிர்ப் அந்த மறக்க முடியாத ஒரு நெனவதா இரு கோ ஏனா அந்த நேரத்துலதா நம்ப நம்ப நண்பர்கள பாக்கறோ நம்ம பேசுறோம் அப்பிடின்றது வந்து ஒரு ஞாபகமாவே மாறிடு
ஆ
ஓய் இவரோட கல்யாணோ இவ இந்த நம்ம நண்பனோட கல்யாணோ இவன் இந்த நண்பனோட கல்யாணத்துக்கு போய் நம்ப இத பண்ணிட்டு வந்தோ அப்டின்ற ஒரு நினைவுகளா து வந்து எடுத்திட்டு வந்துரு இந்த நண்பன் கல்யாணத்துக்கு இத பண்ணு இந்த நண்ப கல்யாணத்துக்கு நம்ம இத பண்ணு இப்டியெல்லா இருந்துச்சு இப்டில்லா இருந்துச்சு அப்டின்னு ன்ற ஒரு நல்ல நல்ல ம் நினைவுகள அது வந்து சேர்க்கு அப்டின்னு ஒரு நம்பிக்கையில அடுத்து வர திருமணங்கள்ல அடுத்து வ ம் நல்ல நல்ல விஷயங்கள்லா பாத்துப்போம் பேசிப்போம்
சரிங்க உங்களோட பே உங்களோட பேசனதுல ரொம்ப மகிழ்ச்
நன்றி அக்கா எனக்கும் நல்ல நல்ல ஆ விஷயங்கள் தெரிந்திது தெரிஞ்சுக்கிட்டே
ஆ ரொ அடுத்த பதிவில் எதாவ்து எதாவ்து ஒரு தகவல பகிர்ந்து கொள்வோம்
பேசுவோம் நன்றி